ஹலோ
ஆமா எப்டிருக்க
ஆ நல்லார்க்கமா நல்லாருக்கியா
அ நல்லார்க்கே ம் இன்னிக்கிதா நா ஊர்லருந்து கெளம்புனோ
அ வயலுக்குலா போனீங்ளா
அதுதா அங்கதா அட்வெஞ்ச்சரே வயலுக்கு போனோ நேத்து தா போனோ ஜாலியாருந்தது அந்த தண்ணிலா நம்ம நடந்து போற எடத்துல நெறய தண்ணிலா கெடக்குல்ல முன்னாடி அதே மாரி இர்ந்தது தொறந்து வுட்ருந்தாங்க கஷ்டபட்டு வயலுக்கு நடந்து ஆமா அதுதா கஷ் ஷ்டபட்டு வயலுக்கு போயி அங்க ட்ரெயின் ட்ராக்லா இருந்தது அதுல கொஞ் சொ நேர நின்னு காத்து வாங்கிட்டு உள்ள வயலுக்குள்ள போனோ ந்த நீச்சலடிக்க கத்து குடுத்தாங்க
அ
அதுதா கொடூரமா இருந்தது டியூப் கெட்டி உள்ள எறக்கிவுட்டாங்க உள்ள பாத்தா பாம்பல்லா இருக்கு அப்டி இப்டின்னாங்க உள்ள பயங்
ஆமா தண்ணி பாம்பு உண்டுல்ல
அடி தண்ணிப்பாம்பா
ஆமா தண்ணி பாம்பு உள்ள கெடக்கு அடில கெடக்கு தண்ணி வத்துசினா தெரியு அ இல்லனா அடி அடிலதா கெடக்கணு மேல வராது
ஊதா தண்ணியே ஒரு மாரி ஒரு மாரி கர்லரா இருந்தது இருந் சும்மா லைட்டா க்கும் மேல வரைக்குஇருந்துது ஆமா
ம் ம்
மீனுருந்துது மீன்லா புடி புடிச்சோ தண்ணி அப்றோ பொறுமையா நீச்சலடிச் சி நா அடிச்சது பாத்துதா எல்லாரையு எறக்கிவுட்டாங்க கொஞ்சங்கொஞ்சோ சும்மா அடிச்சு பாத் தம் அவ்ளோதா நீச்சல்லா அடிக்க கத்துக்ல
அ அ
அதுக்கப்றோ மீன் புடிச்சோ சித்தப்பா சி சி நம்ம சித்தப்பா பசங்க எல்லா உக்காந்து விளாடிட்டு இருந்தோ அப்றோ இந்த பம்பு செட்டு போட்டு உட்டாங்க தண்ணி சூப்பரா வந்துது அதுல அப்டியே அங்கயே ட்ரெஸ்லா எடுத்துட்டு பொயிட்டோ எடுத்துட்டு பெயிட்டு குளிச்சுட்டு அங்கயே ட்ரஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டோ
ஆ நல்லா டான்ஸ்லா ஆடிருப்பாள சின்னவ
ஆமா ஆமா அவ ஆட்னா
ம்
கொஞ்ச வீடியோல்லா எடுத்துட்டாங்க எடுத்து எடிட் பண்ணிருப்பாங்க இப்ப எடுத்து எடிட் பண்ணி போடுவாங்க
அ அ சரி ம் அப்பறோ எளநில்லா பறிச்சு குடிச்சீங்ளா
ஆமா ஆமா லாஸ்ட் சித்தப்பா மரோ ஏறுனாங்க ஏறி பறிச்சு போட்டு வெட்டி குடுத்தாங்க நல்லா வயிறு முட்ட இளநிய குடிச்சாச்சு
த அ
நல்லாருந்துது
ஓ அ அ அ
அதுக்கு அப்ரோ சுத்தி சுத்தி ஆமா சுத்தி சுத்தி போட்டோ எடுத்தோ கொஞ்சோ நேரோ வயல சுத்தி சுத்தி பாத்தோ
அ
நல்லா காத்து வாங்குனோ அங்க உள்ள ஏதோ ஒரு கோயில் இருக்கு ஐயா கோயிலு
அ அ
ஆ அங்கல்லா போய் பாத்தோ சாமி
நஞ் நஞ்ச போட்டுருக்காங்ளா வாழ போட்டுருக்காங்ளா வயல்ல
வாழதா இருக்குது
ம் ம் அது ஆனா தண்ணில்லா போது கால்லல்லா
ஆமா
சேரி ம்
ம்
அத பாத்துட்டு நல்லா ஜாலியா இருந்திருக்கு அங்க தண்ணி வயலுக்கு போனாலே டூர் போற தேவயில்ல இல்ல
அ அ நீ சொல்லுவ சொல்லுவ நல்லா டூருக்கு போ தேவல்ல ரெண்டுமே வேணு வயல்ல இது வந்துட்டு ஒரு மினி டூர் வயலுக்கு போறது
அ ஜாலியாதான இருக்குது எல்லாருமா சேந்து போறது என்னா அங்க போயி சமையல் பண்ணி சாப்ட்டா இன்னு ஜாலியா இருக்கு அதுக்கு கொஞ்சோ மரத்து அங்க அந்த வாழ இதுங்கெல்லா போட்டுருக்கிறதுனால நல்லா மரத்து நெழலோட நல்லா அடர்த்தியா நல்லா இருந்துச்சுன்னா சமையல் பண்றதுக்கு நல்லா இருக்கோ இல்னா சமையல் எடுத்துட்டு பேசி சாப்டணு ஒரு வாட்டி அங்க பே கொண்டுட்டு போயி ஆமா எல்லாருமா அப்பே ரவுண்டா உக்காந்திருந்து
இத்லெல்லா வந்துட்டு சமச்சு எடுத்துட்டு போயி
அது அவுங்க ஒரு ஆள் தானே செஞ்சாங்க நம்ம எல்லாரு போயி எடுத்துட்டு போணு
அதுக்குலா அவுங்க ஆல்ரெடி ட்ரெயல் பண்ணி பாத்திருக்காங்க ம் ஒரு ஷீட்டு மாரி எடுத்துட்டு போயிர்ணு விரிச்சு உக்கார்றதுக்கு
ஆமா ஆமா ம்
ஆ அவ்ளதா அப்பறோ இப்டிதா போச்சு அப்பறோ ஜாலியா இருந்தது சாய்ங்கால ஆறு மணி அப்டி ஆயிட்ச்சு அங்கிந்து கெளம்பறதுக்கு பொறுமியா அப்படியே மறுபடியு ந டந்து வீட்டுக்கு வந்து மறுப்டியு மொட்ட மாடிக்கு போனோ
ஆ
மொட்ட மாடியில போய் மறுப்டி காத்து வாங்கிட்டு சும்மா வேடிக்கே பாத்துட்டு மலலா இருந்ததுல இந்த மலலா தெரியு மேற்கு தொடர்ச்சி மல நல்லு சூப்பரா இருந்தது க்ளைமெட்டெல்லா ஆமா
ஆ எல்லாரு நின்னு எவ்லாரு போட்டோ எடுத்தாள்வலா
ஆமா அது எப்டி ஃபோட்டோ முக்கியமாச்சே எடுத்துருவோ
இல்ல லைனா நின்னு எடுத்தீங்களா
ம் எடுத்தோ
அ அவ்ளதா இனிமே நாளைக்கு ஊர பாத்து கெளம்ப வேண்டியதா
ம் ம்
அதுக்குதா இப்போ என்ன எதா நானே பண்ணிக்லாமான் பாக்குறே மத்தவங் டிஸ்டப் பண்ணாம என்ன பண்றது ஈஸியா எதாது ஒண்ணு சொல்லு
அதா எதாது வ த புளி சாதம் பண்ணிக்கோ
புளி சாதமா அத எப்டி பண்றது
ஆ புளிசாதோ அதுந்த கதவெல்லா தெறந்துவுடு ம் அதா கொஞ்சோ சாதத்த வெச்சுட்டு ஆற வெச்சுட்டு புளிய ஊற போட்டுட்டு ஆ அந்தாலா அப்புறோ கொஞ்ச தாளிச்சிட்டு கடுகு உளுந்து கடலப்பருப் பு காஞ்சமெளகா லேஸ் த கொஞ்சோ ஒரு ரெண்டு பூண்டு கூடே கட் பண்ணி போடலா சின்வெங்காயம்
ஓ சேரி சேரி தக்காளி போட்லாமாமா
இதெல்லா தாள்ல ஆரவெஷ்ட்டு மாரி இது புளிய அ மாரி கொஞ்ச ஆஃப் பன்ட்டு ஆஃப் பண்ணி வெஷ்ட்டு மறுப்டி கிண்டி எறக்க வேண்டியதா நல்லா கரெக்டாயிரு
ஓ செரி ம்
செரியா
இதுக்கப்புற நா இதுக்கு தொட்டுக்க தொவயலு எதா அரைக்கணுமா
ஆ ஒரு வெடவு
ம் என்னமா
அ சிம்பிளா அத த்துட்டு மல்லி இருக்குல்ல அதுவு காஞ்ச மொளகா லேசா வறுத்துட்டு அடுத்து ஏறாக் காஞ்ச மொள ஒரு பூண்டு ஒருப் பூண்டுனா ஒரு பல்லு ஒரே ஒரு எடுத்துட்டு ஒருன கொட்டு புளி ஒரு கொட்ட போட்டு
அ
உப்பும் போட்டு அந்தயெலா அரச்சு எச்சுகோ செரியா
சேரி சேரி ம்
ம் ஹலோ